ஆஸ் ஹலோ ஆ.. நல்லா இருக்கேன். நீங்க நல்லாயிருக்கீங்களா
ஆ.. நா நல்லா இருக்கேன். உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
ம்.. நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
எல்லாரும் நல்லா இருக்காங்க
செரிங்க மேம் ஆமா உங்களுக்கு ஆ.. பசங்க இருக்காங்க.. மூணு பேரு
மூணு பசங்களா சேர் சேரி கேல்ளா? பாயா?
ம் ஃபஸ்ட் பாய், ரெண்டு பேர் ட்வின்ஸ்
ட்வின்ஸ் ஆ சேர் சேரி
அடுத்து ஒரு பாப்பா இப்பதா நைன் மந்த் ஆகுது.
நைன் மந்த் ஆகுதா குட்டிப் பாப்பாவா.
ஆம்மா
சேரி சேரி என்ன பண்றாங்க குட்டி பாப்பா.
குட்டி பாப்பா இந்தா இருக்காங்க அவ்ங்க அண்ண விளையாடுரத பாத்துட்ருக்காங்க.
பசங்க பெரியவங்களா
ஆமா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக் சீ பஸ்ட் ஸாண்டர்ட் படிக்கிறாங்க.
சேரி சேரி அப்போ சிக்ஸ் இயர். பைவ் ஏஜ் செர் செர் செர் செ அவனுமே சிட்க்குன்ன சின்ன பைய தானே அப்ப
ஆம்மா அவெங்களுக்குமே அய்யய்யோ அவெங்கிட்ட காப்பாத்ததுதா பெரிய வேலயா இருக்கு அவெங்க அவெங்களுக்கு தெரியலே அதுக சின்ன புள்ள அப்டின் தெரியாதுல ஒரு பொம்ம மாரி அவேங்க ட்ரீட் பண்றாய்ங்க.
ஏன்னா இவெங்களு சின்ன பசங்க தானே.
ஆமா ஆமா நீங்க உங்களுக்கு நீங்க மேரிடா
ஆ மேரிடு ஒரு ஒரு பைய சிஸ்டர் எனக்கு.
சேர் சேர் சேரி
ஒரு பையவ்
எத்தனா ஸ்டாண்டர்ட் படிக் ரெண்டே முக்கா வயசா சேர் சேரி சே அப் வீட்டுலதா இருக்கானா. செரு என்னது
குப்புத்து வச்ச
பாப்பா ஆ பாப்பா ஆ பாப்பா இப்ப தவழ்றாங்க. முட்டி போட்டு தவள ஆரம்ப்ச்டாங்க ஆமா ம்
நம்மளுக்கு தா புடிச்சு வச்சிட்டு பாதுக்கணு இவங்க ரெண்டு பேரையு பாத்துக்கணு
ஆம்மா புக்கல்லா இவெங்க படிச் ஸ்கூலுக்கு வேற போறாங்கெளா புக் இழுக்கிறது. எல்லாம் பண்றது ஆம்மா. இவெங்க கிட்ட இது பண்றதா இதா இருக்கு நம்ம கிட்ட உட்காரவஸ்டு போனோம்னா நம்ம கிட்ட தீக்கிட்டுவந்துடுறாங்கே கீழ போட் நா எவ்ரு தடொல்லே
பரவாலையே தூக்கிட்டு வந்துட்டானுங்களா.
தூக்கிட்டுவரேன் கீழே போட்டாய்ங்க.
தூங்கிட்டு அய்யய்யோ அப்புறோ அடி ஏது பட்டிருச்சா.
ஆமா தல மண்ட வீங்கிருச்சு.
அப்பறோ காமிச்சிங்கல்ல டாக்டர்ட்ட.
இல்ல இல்ல நாங்க நல்லா தண்ணிய வச்சு தேச்சு தையிலத்த போட்டு தேச்சு சரியாயிடுச்சு அப்டியே சரியாயிடுச்சு அஎங்களுக்கு தங்கேஸ்வரன் தானேஸ்வரன் பேரு பாப்பா பேரு மகாலட்சுமி
மகாலட்சுமியே வீட்டுக்கு வந்துருக்காங்க
ஆமா ஆமா அது நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு.
ஆ அதானே கேக்குறேநானு ஆ ஆ ஆமா ஆறு வருஷோ இல்ல கிட்டத்தட்ட ஆறு வருசத்துக்கப்புறோ இவுங்கப்பொறப்பாங்கன்னு எதிர்பாத்துட்டுருக்கேன் மாட்
ஆமா அய்ப்ரீமெச்சூரு ஆமா அய்ப்ரீமெச்சூரு அதனால அதனால இது பண்ணாம இருந்தோ
செரி செரி
இது பாத்தா இது நமக்கு எதிர்பாக்காம இதாயிருச்சு
கடவுள் போனஸா குடுத்துருக்காரு
ஆமா
இப்ப த்ரீ கிட்சு சொன்ன ஒன்னே ஸ்டாக் ஆயிட்டே நானு எல்லார்னு ஒண்ணு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு பசங்க ரெண்டு பசங்களோட நிப்பாட்டிகிறாங்களா என்னன்னா செரி அப்டின்னு நெனச்சிட்டு இருந்தே சொன்னொன்னே சாக் ஆயிடுச்சு எனக்கு அப்றோ தா அவிங்க ட்வின்ங்சு அப்டிங்கிறது நீங்க சொன்னோனே ஓகே டவின்ங்சு
ம் ம் ம் அ ப்ரீமெச்சுரு செவன் மன்த் சவன்த் மன்த் எண்டிங்ளே பிறந்துட்டேங்க செவன்த் மன்த் எண்டிங்லே பிறந்துட்டாங்க
எப்டி சிஸ்டர் அது செவன் மன்த்திலயே பொறந்துட்டானுங்க
ஆமா என் ஐ சி வுல வெச்சிருந்தோ
ஐ சி யூலேயே மூணு மன்த் இருந்தானுங்களா
ஆமா ஒன் பதினஞ்சு நாள் இருந்தாங்கே
செரி பதினஞ்சு நாள் இருந்தா கூட எட்டு மன்த்து தானே ஆயிருக்கு அப்றோ எட்டு மன்த்லேவா குடுத்துடாங்க உங்க கிட்ட கொழந்தைய
குடுத்துட்டாங்க அது ஒருத்தவனுக்கு மட்டும்தா ப்ராப்ளம் இருந்துச்சு மூச்சு தெணறல் இரின்ந்துச்சு அது செரியாருனுமே அப்டியே இது வச்சு குடுத்துட்டாங்கே இங்க்குபெட்டர்ல வெச்சிருந்தாங்க அப்றோ குடுத்துட்டா இப்ப நார்மலா
ரெண் எட்டு மன்துலயே குடுத்துட்டாங்களா நீங்க ரெண்டு மன்த் வெளிலேயே வளத்துட்டீங்க
ஆமா ஆமா ஆ இப்ப
ஆ
இல்ல இல்ல இல்ல பெயின்
ஆ
அது வந்து பெயின் வந்துதா இது பண்ணிப்போ அது பாத்துக்கோங்க ஆமா பெயின் வந்து தா இது பண்ணா மூணுமே ஆப்ரேஷனா பெயின் வந்துதா ஆப்ரேஷன் பண்ணோ பட்டு அவுங்க வந்து ஒரு பேபி உக்காந்துருக்கு ஒரு பேபி படுத்திருக்குட்டாங்க
ஓ சேரி சேரி சேரி சேரி
அப்டின்றப்ப என்ன செய்ய முடியு ஆமா அது கொரானா டைம் வேற
கொரனா டைம்லயா
ஆமா கொரனா ஸ்டார்டிங்ல எனக்கு டெலிவிரி கொரனா இந்த ஆரம்மெச்ச அந்த ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு டெலிவரி ஆனது ஆய ஆ அப்டி சொல்லிட்டாங்க கொரானா டெஸ்ட் எடுக்கனு அதனான
இதா இருந்துச்சில்லயா
ஆமா ஏய்
ஹாஸ்பிட்டலுக்கு போறதே ரொம்ப ரேரு அப்றோ ஆப்ரேஷன் பண்ணி உடனே எடுத்த உடனே அப்டி சொல்லிட்டாங்களா
ஆமா இல்ல அவிங்க ஒரு நாள் டிலே பண்ணிட்டாங்கே ஆமா ஒருத்தவேந்தா ரொம்ப இதா இருந்தா
அ ஆ
அந்த பேபி வெயிட் அண்டர் வெயிட்டா இருந்தாய்ங்கல்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் டூ
ப்பா அது ரொம்ப கம்மி சிஸ்டர் ஏ பையன்லா மூணு கிட்ட மூணு நா அ மூன்ற கிலோ மூணு முந்நூறு மூணு நான மூண்ற ஐநூறு
பாப்பா அவ்ளோதா இருந்தாங்க
ஆ இல்லல்ல அது அத தப்பா சொல்லல சிஸ்டர் அப்ப வெயிட் கம்மியா இருக்கம்போது நம்ம வந்து ப இங்க்பேட்டர்ல வைக்சு வச்சாதானே நம்மளுக்கு பையன நம்ம இது பண்றதுக்கு நல்லாருக்கு
ம் ஆமா ஒங்க பைய என்ன பண்ணிக்றா சத்தமே காணோ
எ பைய கிட்ட இருந்து நா தூரமா வந்துட்டே
ஓ அப்டியா சரி சரி பாத்துக்க ஆள் இருக்காங்களோ
ஆ அம்மா வீட்டுக்கு நா வந்திருக்கே அதனாலா அம்மா பாத்துக்குப்பாங்க
பாத்தே
அவெ பேச விட மாட்டா அவனு பேசனுன் ஆரம்பிச்சிருாவா பெரிய கொஞ்சொ
ம் ம் ம் இவிங்களே அப்டித்தா இருக்காங்க இவைங்களே அப்டித்தா இருக்காய்ங்க பெரிய பசங்களே அப்டிதா இருக்காய்ங்க சின்ன பைய என்ன சொல்ல முடியு
பைய என்ன தெரியு
ஆமா அது இன்னு கொஞ்சொ வெவரொ தெரியுற முடிய அது அப்டித்தா ஒரு பத்து வயசு பதினோரு வயசு ஆற முடிய நம்ம அதுகள ஒன்னு சொல்ல முடியாது ம் ம்
ஸ்கூல் போயிட்டானா கொஞ்சோ மாறுவான்னு நெனைக்கிறே ரோவர் சேட்ட பாருங்க அம்மா எதுவ இருந்தாலு எடுத்துக்கிட்டு போயடுறா போட்டு ஒடச்சறா
எல்லா பிள்ளைகளு அப்டித்தானே இருக்குதுக
போட்டு விட்டெறிவான் கைல வச்சுட்டுனா போய் கேட்டுன்னு தூக்கி வுட்டெறஞ்சிருவா அது எ ஃபோனா இருந்தாலு பரவால என்ன பொருளானாலு நம்ம போய் புடுங்க போறோ இந் மாரி எத்தன டைம் ஃபோன் எடுத்துட்டு போவா கு குடுடா அப்டின்னு சொல்லி நம்ம போய் ஓடுன்னோனு வச்சுக்கோங்களே அய் எங்கெருந்தாலு தூக்கி வுட்டெருஞ்சுருவா
ம் ம் அப்ப ரொம்ப கேர்ஃபுலா இருக்கணு ஒவ்வொரு
கேர்புல்லாவா எ பையன்ட ஓவர் நேத்து பணோ எரநூறுபா எடுத்துட்டு போய்ட்டா கைல வச்சு சுருட்டிட்டு இருந்தா அப்பறோ என்ன பண்ட்டா வாய்ல வச்சுட்டா வேணிங்கு வாய்ல வச்சட்டு கிழிக்கிறா கிழிச்சுட்டு தூக்கி போட்டா கிழிச்சுட்டு தூக்கி போட்டான்னு சொல்ட்டு எங்க அம்மா எறநூறுவானு அவனுக்கு தெரியாதுல தூக்கி போட்டா பாரு அ எங்க அம்மா என்ன பண்ட்டாங்கனா சரி எடுப்போமேனு சொல்லிட்டு போய் எடுக்க போறாங்க மறுபடியு எடுத்துக்கிட்டா கைல மறு வேணுக்குனே பண்றா ரொம்ப இது முன்னெல்லா அப்டி கெடையாது சிஸ்டர் இப்போ ஒரு பத்து நாளா கொஞ்சோ பெரிய பையனா ஆக ஆக சமாளி
சேட்ட ரொம்ப ஜாஸ்தியாயிரு நீங்க என்ன இதுக்கே இப்டி சொல் றீங்க இன்னு பெரிய பையனாகும் போது இதுக்கு மேல சேட்ட ஜாஸ்தி
இவெ இப்பவே எல்லாத்தையு போட்டு ஒடைக்கா சிஸ்டர் வீட்ல உள்ள பொருள்லா ஒடக்கிறா
ஆனா நீங்க கொஞ்சொ கண்டிங்க அப்டிலா இருக்காத
கண்டிங்கனா வச்சுக்கோங்க நா கட்டிச்சேன்னா அவுங்க அம்மாச்சி அவாங்க மாமால்லா செல்ல அவனுக்கு
எல்லாரு வீட்லயு ஆச்சி தாத்தாதா செல்லோ
ம்
ஆச்சி காப்பாத அவுங்க இருக்காங்க நம்ள ஏ மயனே என்ன சோ ல்வ அம்மா ஆச்சி என்னய அம்மா அடிக்காங்க நீங்க அம்மாவ அடிங்க
பேசிட்டு இருக்கே அவுங்க எ அம்மால்லா அடிக்கவே மாட்டாங்க பாருங்க எனக்கு எனக்கு பெரிய நாடு எங்க அக்கா பசங்களயுமே எங்க அப்பாவு எங்க அம்மாவு அடிச்சதில்ல
ம் ம் நம்மள அடிச்சுதா வளத்தா இருப்பாங்க
இல்ல அது பேர பசங்கனாவே ஒரு பாசம் வந்துரு போல நானு சொல்லுவே இந்து மாரி இப்டி பண்றா இது இது எதுனா தப்பண்றா வச்சுங்கோமே இங்க பாரு எப்டி பண்றா பாரு சீக்கிர வா சீக்கிரமா அவ நல்லா பண்ணுவா நல்லா இருக்கும் போதல்லா நீங்க என்ன கூப்ட மாட்றீங்க தப்பு பண்ணா மட்டு நீங்க ஏ என்ன கூப்ட்றீங்க நீங்க நீங்க அடிக்க வேண்டியதுதானே நீங்க திட்ட வேண்டியதுதானே அடிக்க மாட்டாங்க
கண்டிக்கணும்ல
கண்டி ஏங்க கண்டிபாங்கன்னா வாய்ல சொல்வாங்க ஆனா அடிக்க மாட்டாங்க
ஆ ஆ நீ ஏ மையங்களு அப்டித்தா
இப்ப என்ன ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு போய் அவுங்க அக்கா மேலேயே ஊ வெளாண்டுட்டு இருக்கு போது தூக்கிட்டு போய் நடு வீட் லே ஊத்திட்டா மேலேயே ஊத்திவுட்டா
ஐய்யய்யோ
அப்பற வீட்டுக்கு தா அது டைல்ஸ் என்ன ஆகு பாருங்க வழுக்கி வுட்டா என்னாகு
ஆமா வழுக்கிவுட்டா என்னாகு அவனுந்தா வழி வுழுவா
அவன் அவன் விழுந்துட்டா மறுபடியு எழுந்துச்சு வந்து மறுபடியு தண்னி எடுத் க்க போறனா மறுபடியு அக்கா மேல தண்ணி ஊத்தணுன்றா
ம் ம்
கொஞ்சோ அதா தா இருக்கு இன்னைக்கி பால்வாடிக்கி கூட்டிட் போனோ ஸ்கூல் சேக்கணு ஆனா இப்பவே ஸ்கூல் சேத்தா சேத்துப்பாங்க எனக்கு கொஞ்ச நாள் இருக்கட்டு
இருங்க கொஞ்ச நாளைக்கி கொஞ்ச நேரோ பால்வாடில விட நாலா இவிங்கள பால்வாடில தா வுட்டே
பால்வாடில்லலா சத்யா உட்டோம்னா அங்கேயே இருக்க சொல்றாங்க
ம் இல்ல ஒரு சில எடத்துல நாங்க இது பண்ற எடத்துலயே இருக்க சொல்ல மாட்டாங்களே நீங்க போயிட்டு வாங்க
இருக்கரங்கிறதுனால இருக் இருக்க சொன்னாங்க கொஞ்ச நேரோ ரெண்டு நாளு கொஞ்ச நேரோ அர மண் நேரம் இருந்து விட்டு வந்தே அப்பறப் பாத் வந்தவோனே வீட்டுக்கு இங்கு வந்துட்டாங்க ஃபோன் அடிக்க ஃபோன் அடுச்சுட்டாங்க டீச்சர் எனக்கு வந்து கூட்டிட்டு போங்க ரொம்ப அழுகுறானு இன்னைக்கி அப்பறோ அக்கா சொல்லவு அக் அக்கா கூட்டிட்டு போ சொன்னே கொஞ்ச நேரோ அவுங்க கூடவே இருந்து கூட்டுவன்ட்டாங்க
சேர் சேர் சேர் சேரி வீட்ல எப்டி வேலை
இருக்கட்டு
ஆமா மூணு வயசுக்கு மேல விடலா மூணு வயசுக்கு மேல விடலா நா இவிங்கள மூணு வயசுக்கு வுட்டே நாலு வயசுல அப்டியே ஸ்கூல்ல சேத்துவுட்டே
ஆமா ஆமா நானு அதா நெனச்சுட்டு இருக்கே அடுத்த அடுத்த இயர் வந்து ச்சுங்கோங்களே மேன் ஜூன்லா அவனுக்கு மூன்ற வயசாயிரு கிட்டத்தட்ட ஜூன் ஸ்கூல் தெறக்கும் போது அப்ப போயி எல் கே ஜி யோ பா எல் கே ஜி தா சேக்க முடியு அப்பவே எல் கே ஜி ஜி கூட எனக்கு வேனா எல் கே ஜி சேத்தா போது பாவோ சின்ன பையன் தான இங்க இருக்
ஆமா எல்லா இவிங்களுக்கெல்லா யு கே ஜி வயசுருக்கு நாலு வயசு யு கே ஜி வயசுருக்கு நீங்க யு கே ஜி ல சேருங்கனாங்க நா தா இல்ல இல்ல அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவே யு கே ஜி ல போயி என்ன செய்யபோறா
ஆமா சிஸ்டர் இந்த இருங்க பைய கூப்டுட்டே இருக்கா நா பண்றே இருங்க பாத்துட்டு வரே சிஸ்டர்
ம்